ஹலோவ், ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களாங்க? தோழி, உம் ஆஹ் நல்லா இருக்கே தோழி. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆஹ் சாப்ட்டோங்க தோழி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆஹ் செரிங்க தோழி. நானு நா பாத்தீங்ன்னா இப்போ நைட் நைட்டு நீங்க என்ன டின்னர் சாப்பிட்டீங்க உணவ பத்தி தான் பேசலான்னு வந்துருக்கேன்
கண்டிப்பா தோழி இன்னிக் இன்னிக்கு எல்லார் வீட்லயும் இருக்குற மாரி தோச த மத்யானம் வெச்ச சாம்பார் சட்னி தான் தோழி வேற எதும் அஹ் வித விதமா எதுவும் இல்ல
செரி செரிங் தோழி எங் வீட்லயு அதேதா தோழி தோச ச சட்னிதா
எல்லார் வீட்லயு அதேதா தோழி உணவு பத்தி உங்ளுக்கு எதாது விழிப்புணர்வு இருக்கா தோழி இந்த உணவுதா சாப்புடணு அந்த உணவுதா சாப்புட்ணு
ஆ தோழி இப்போ பாத்தீங்னா போன டூ மந்த் பாத்திங்னா என் ஏ கணவர்க்கு வந்து கொஞ்சோ கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க சோ அதனால பாத்தீங்னா என் கணவருக்கு வந்து மூணு நேரமுமே பாத்தீங்ன்னா நா வந்து எதாது பு்ரோட்டீன் வகையாதா சாப்ட சொல்லிருந்தாங்க சோ அந்த மாரிதா ஃபுட் எல்லாமே நா செஞ்சி குடுத்துருந்த காலைல பாத்தீங்னா சப்பாத் த்தி அது கூட தொட்டுக்க வந்து பாத்தீங்னா இந்த சுண்டல் மசாலா செய்வாங்ளேங் தோழி சன்னா மசாலான்னு சொல்ட்டு ஆ அந்த இது அதா செஞ்சி குடுப்ப மதியம் பாத்தீங்னா ஒரு சாப் சாப்பாடு ஒரு பொரியலு கொஞ்சோ கொழம்பு அப்புறமேட்டு ரசோ அது தோழி ஆனா ரெண்டு பொரியல் கன்ஃபார்ம் செஞ்சிருவோ ரெண்டு பொரியலு அந்த மாரி அவரு பொரியல் மட்டும்தா சாப்ட சொல்லிருந்தாங்க அது சாப்ட்டுட்டு அப்றோ நைட்டு பாத்திங்னா அவரு வந்து அதே மாரியே சப்பாத்தி அப்டி இல்லேன்னா இந்த சோயா இதெல்லா இருக்கு இல்லைங்ளா அந்த மாரி எல்லாம் செஞ்சு குடுத்த அப்றோ ஈவ்னிங் ஸ்நாக்ஸுன்னு பாத்தீங்னா சுண்டலு பச்சப்பயிறு இந்த மாரி மொளக்கட்டி இதெல்லாம் செஞ்சிஅவருக்கு குடுத்தே இப்போ அது அப்டியே நார்மல் ஆயிடுச்சுங் தோழி
நன்றி தோழி
ஆஹ் இப்ப எந்த பிரச்னையு இல்லன் சொல்லிட்டாங்க ஆமாங் தோழி மூணு மாசோ அது கரெக்ட் ட்டா நா செஞ்சு குடுத்தே அவருக்கு எல்லாமே அப்டியே டவுன் ஆய்டுச்சு அவரூ காலைல என்ச்சு எக்சைஸ் பண்றது வாக்கிங் போறது எல்லாமே வந்து செஞ்சாரு சோ அதனால இப்ப எந்த பிரச்சனையு இல்லைங் தோழி
இப்ப பாத்தீங்ன்னா ஏ ஹஸ்பண்ட்டுக்கு பாத்திங்னா வெயிட் கம்மி ஆய்ட்டே இருந்தாரு ரொம்பவே அலச்சல் வேல பழு தாஸ்தி வெயிட் லாஸ் போய்ட்டே இருந்தாரு நா பாத்தீங்னா அதே மாரி புர தம் வந்து அவங்களுக்கு பன்னீரு சுண்டல் பச்ச பயிரு மொல கட் னது அந்த மாரி குடுத்ததுக்கு அப்றோ கொஞ்சோ தேரிச்சு ஆனாலும் இன்னுமே அவருக்கு அந்த போன அலைச்சல்ல கொரோனா பீரியட்ல நடந்த கொரோனா பீரியட்ல நடந்த கொஞ்ச அலைச்சலு அதோட செரி ஒடம்பு சரியாம போனட்னே கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிட்டு இன்னு ஏத்த முடியாம கொஞ்சோ கஷ்டப்பட்டுட்டுதா இருக் காரு ஆனாலு எனக்கு முடிஞ்ச உணவ நா பண்ணிட்டு தா இருக்கே அதே மாரி பாத்தீங்ன்னா ஏ பையனுக்கு பாத்தீங்ன்னா கொஞ்சோ சத்து குறைபாடு கொஞ்சோ இருக்கு எப்படின்னா பாதாம் அந்த குடு க்கல அப்படின்னா ஒரு பத்து நாள் இருவது நாள் குடுக்கலனா ஜொர வந்துரு அவனுக்கு இப்ப பரவால்ல இப்ப பன்னெண்டு வயசு அவனுக்கு மேல ஆனதுனால கொஞ்சோ பரவால்ல கொஞ்சு இம்யூனி பவர் இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ உணவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக் நம்ம அதுக்கு தா உழைக்கிறாமே
ஆமாங் தோழி அது கண்டிப்பா கரெக்டா ஆ சத்தான உணவா நம்ம சாப்புட்ணுங் தோழி
இதே டைம் நம்பளு நம்ம ஒடம்ப பாத்துக்குணு அவு அவுங்களுக்கு மட்டு பண்ணி குடுக்க கூடாது
உம் டெய்லியு முட்ட சேத்துக் குடுங் தோழி
இல்ல தோழி நாங்க முட்ட சாப்பிட மாட்டோ அதனால நாங்க எல்லாமே வந்து இதுவாவே சாப்பிடுற தோழி வெஜிடேரியனாவே ஆ வெஜிடேரியன் மட்டு சாப் பிறது பன்னீர் வகைகள் அந்த மாரி சப்போஸ் சுண்டல் வகைகள் அந்த மாரி எடுத்துக்கிறது பால் அந்த மாரி எடுத்துக்கிட்டா கொஞ்சோ வந்து நம்மளுக்கு புரோட்டீன் நெறையா புரதம் நெறையா கெடைக்கு தோழி புரதம் ரொம்பவு நெறைய எடுக்க கூடாது கொஞ்சமா எடுத்துப்போ தேவையானளவுக்கு எடுத்துக்கிறது தோழி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நெறைய யூ டியூப்ல பாத் திங்ன்னா புரத எடுக்கணு நெறையா அப்டிதா சொல்றாங்க நெறையா கால்சியம் அயன் விடப் புரதம் மும் முக்கியோ யம் சொல்றாங்க
அஹ் இப்ப சாப்பாடுமே, நெரைய அஹ் இப்ப சம்மர் டைம்ல பாத்தீங்ன தோழி நீங்க யன்ன மாரி சமைச்சு சாப்பிடுவிங்க
கண்டிப்பாக் கூழ் காலைல இருக்கும் தோழி கம்பங் கூழ் ராகி அந்த மாரி இருக்கும் மோர் வந்து காலை ல எடுத்துடுவோம் பஸ்ட் நங்க அத சேத்து கலந்து எடுத்துடுவோம் அதுவே மதியத்துக்கு பாத்திங்கன்னா நெறைய கார இல்லாம எண்ண இல்லாம கொஞ்சம் சமைச்சுக்கும் சீக்கிரமே சமைச்சு வச்சருவோ ரொம்ப சூட சாப்பிட மட்டோ காலைலே சமைச்சு வச்சுட்டு மதியானம் சாப்டுவோம் காரோ என்ன கம்மியாருக் பாத்துபோம் நைட் வந்து சீக்கிரமே ஒரு ஆறு மணிக்குள்ளரே முடிக்க பாத்துரோம் அப்புதா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வீட்ல ஏர் கண்டிஷ்னர் இருக்கு இல்லாத வீட்ல பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சு சீக்ரமே சாப்ட தான் டைஜெஷன் ஆகும் வேர்காது பெருசா அந்த மாரி மொட்டை மாடியில படுத்தூங்கறது அந்த மாரி பண்ணுங்க நீங்க எப்படி அஹ தோழி நீங்க மா வு எல்லாம் ஃபிரிட்ஜில அடைச்சு வைப்பீங்களா இல்ல
இல்ல ஆமாங் தோழி இல்ல இல்லைங் தோழி எங்களுக்கு வந்து மாவுத்தீந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எங்க வீட்டில எப்பயுமே மாவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால எப்பயுமே ஃப்ரிட்ஜில அரைச்சி வச்சுருவோம் தோழி இல்லைனாலும் உடனே நாங்க ஊற வச்சு அரச்சி எடுத் வச்சிருவோம் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல எல்லாம் காலயிலே சூடாதான் சாப்பிடுவோம் மதியம் நைட்டு எல்லாமே சூடாதான் சாப்பிடறதுனால காலையில டிஃபன் மதியம் வந்து சாப்பாடு நைட்டும் டிஃபன் தான் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவோம் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே மாவு எங்க வீட்ல இருந்துட்டே தான் இருக்கும் தோழி இந்த கோதுமை எல்லாம் அதிகம் எடுத்துப்பீங்களா
ஆஹ் எடுப்பன் தோழி கண்டிப்பா சப்பாத்தி பூரி எடுத்துப்போம் நீங்க வெள்ளை கலர் மாவுதான் யூஸ் பண்ணுவீங்களா தோழி நாங்க வந்து கொஞ்சம் கம்பு சேர்க்கறது கொஞ்சம் ஏதாவது வேற ஏத அரிசிகள் சேர்த்து கலந்து பண்ணுவீங்கா
ம் இல்ல நாங்க வெள்ளை கலர் மாவு தான்ங்கு தோழி எடுத்து செஞ்சு இது பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ பாப்பாக்கலாம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்ஜினு காய்ச்சு அது கொடுப்போம் அதனால வந்துட்டு அதுவே மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து கோதுமை மாவு ரெடி பண்ணியாச்சு ஆம் தோழி
நன்றி தோழி நன்றி இந்த மாரி வந்து நம்ம விழிப்புணர்வா இருந்தாதான் நம்ம ஆனா வெள்ள கலர்ல கொஞ்சம் அத அவாய்ட் பண்ணிட்டு வெள்ள சக்கர வெள்ள மைதா இந்த மாரி பொருளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும் தோழி ஃபியுச் சரிக்கல்ல குழந்தைங்களுக்கே சொல்றே நானு
அப்படித்தான் பண்ணிட்டு இருபக் போம் குழந்தைங்களுக்கு பாார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாக்கல்லாம் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இந்த சத்துமாவு கஞ்சு இப்போ வர வர சின்ன வயசெல்லாம் நல்லா சாப்பிட்டாங் தோழி இப்போ நாள் நாள் ஆக ஆக அதை சாப்பிடவே மாட்டேங்கிறா பால் மட்டும்தான் வேணும்னு கேக்குறா எதுவுமே சத்தானதே நம்மளால குடுக்க முடிய மாட்டேங்கது பழம் மட்டும் மட்டும் சாப்படுறேன்னு சொல்லுவாளே தவுத்து மீது எல்லாமே வந்துட்டு நாம்பளே ராவடி பண்ணி ஊட்டி விட்டா மட்டும்தான் சாப்படுறாளே தவுத்து மத்தபடிக்கு அவளா எடுத்து சாப்படறது இல்ல அதுதான் இப்ப கொஞ்சம் பிரச்சனைங்க தோழி
ஏன் பையனும் அதே மாரிதான் தோழி கால உணவு எடுத்துப்பாங்க இரவு உணவு எடுத்துப்பாங்க மதியம் வந்து வேண்டாம் வீட் வீட்ல இருந்தாங்கன்னா வேண்டாம் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாலுமே கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படியே அவங்களுக்கு என்னன்னா ரெண்டு வேளை சாப் ட்டாலே போதும் ஏன பெருசா ஒரு உடல் உழைப்பு கெடயாது இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ஓடி ஆடறது இல்ல தூங்க வச்சடுறோம் அவங்க நம்ம டைமு கொடுத்தடுறோம் சாப்பாடு பசி எடு த்து சாப்பிட்டாதான் அந்த சாப்பாடு நம்மளுக்கு வந்து உடம்புல ஒட்டும் நம்ம பசி எடுக்கறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டிடுறோம் டைம் ஆயிடுச்சு குழந்தைக்கு ஊட் டிலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பசி இருந்தா சாப்பிடுவாங்க என் பையன் பத்தி காலை உணவு எடுத்துப்பாங்க பசியோட எடுத்துப்பாங்க ப்பர்ஸ்ட் ஆனா மத்திய உணவு அவனே இப்ப அவனுக்கு பசிக்குதோ அப்பதான் இல்லன்னா அதயும் தவுத்துவாங்க மதிய உணவு வேற ஏதவ் பழங்கள் சாப்பிட்டு நச்சு சாப்பிட்டுட்டு அந்த தானிய வகை எல்லாம் இருக்கு உம் அது தான் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தான் சாப்படுவாங்க அந்த மாரிதான் அவங்களுக்கு ஆறு மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு நாலு மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும் சாப்பாட்டுக்கு ஏ என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவரு அப்படிதான் எப்பவுமே
இப்போ பெரியுவ்ங்களுக்குல்லா எப்டிங்க தோழி சாப்பாடு குடுப்பிங்க நீங்க செய்றதே தானா இல்ல வந்துட்டு வேற ஏதாவ்வது உங்களுக்கு செஞ்சு குடுப்
நாங்க கூட்டு குடும்பந்தா இருக் இருக்கோ தோழி அதனால வந்து எங்க மாமியாரே கொஞ்சோ சமச்சிடுவாங்க நாங்க உதவி உத்தாவிச ஒ உதவி செய்வாங்ள தவர அன்னைக்கன்னிக்கு காய்கறி வாங்கி அன்னைக்கன்னிக்கு சமச்சிப்போ நாங்க எங்க வீட்லயே கொஞ்சோபொருள் லா போட்ருக்கோ கு பச்ச மொலகா புதினா கொத்தமல்லி தக்காளி அதா நாங்க அதெலா எடுத் ங்க பயன்படுத்திபோ சமியகளுக்கு எப்போமே
பரவாலைங்க பின்னாடி கார்டன் மாரி வச்சிருக் ங்களாங்க தோழி செரி செரிங்க தோலி அதனால மாமியாரே ச சமச்சுருவாங்க
ஆ உதவிச்ச உங்க ஊர்ல இல்லாதபோ நாங்க சமைப்போ இரவு உணவு சமைப்பே நாதான் சமைப்பே இரவு இரவு உணவு ஏனா வேல செய்யறதுனால நா வந்து இரவு உணவு நா சமச்சிடுவ மதிய உணவுக்கு இடைவேள கடைகிறப்போ போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரவே தோழி அவ்ளோதா
செரிங்க தொழி எங்கள வீட்டில பாத்திங்கன்னா காலைலேயே நைட்டோ மேக்ஸிமம் நா தா செம இப்ப மதியோ எப்பயுமே அத்த சமச்சிருவாங்க சோ காலைல பாத்தீங்கனா எப்பயு இந்த நா சொன்ன மாரியேதா இட்லி தோச சப்பாத்தி இதேதாங் தொலி நீங்களு அப்டி தானுங்களா
ஆமா தொழி ஆனாலு என்ன அந்த சட்னியே தா தோழி மறுபடியு மறுபடியு வருது ம்ச் இன்னைக்கு என்ன ஒரு ஆசனாய்ப் ஒரு தோச சாப்புறோ நறைய காய்கறி போட்டு ஒரு ஒரு கூட்டு மாரி ஒரு திக்கான ஒருக் கூட்டேடுக்கணோ நறைய சுண்டல் வக சுண்டல்ப் போட்டு ஒரு கூட்டேடுக்கணு அப்டின்னா எனக் கோராச ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது வேல பலு இப்ப எல்லாருக்கு இவ்ளோ பேர்ருக்க சமைக்கதனா ஒரு சட்னி தா அரைக்க வேண்டியதாருக் டு, தோச அத அந்த தோசயிலு பெருசா ஒண்ணு கெடையாது சட்னி ஏதோ ஒரு சட்னி தா அதுல எந்த ஒரு இதுவு கெடையாது பதுலா பச்சை காய்கறி வச்சுப்போப பகத்துல கேரட்டு் அ வெள்ளரி பிஞ்சு ஞ்சு அந்த மாரி வச்சு சாப்றது
செரி செரிங் தோழி பரவாயலைங்க தோழி நல்லா சத்தானதா சாப்டுங்க தோழி ம் செரிங் தோழி
வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியதுருக்கா கோத் தோழி உங்களுக்கு
இல்லை இல்லைங்க தோழி இது இன்னொரு இணைப்பில் சந்திக்கலாம் தோழி
கண்டிப்பாக நன்றி